ம் தோழி காலை வணக்கம் தோழி எப்டி இருக்கிறீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
எல்லா நல்லா இருக்குற தோழி அ காலையில இப்போ காலை உணவு எல்லா செஞ்சுட்டீங்களா
ஆ காலை உணவுலா செஞ்சு முடிச்சாச்சு நீங்க
ஆ நா இனிமேதா தோழி பண்ணனு ட்ட இப்ப பாத்தீங்கன்னா காலை உணவுல வந்து ம், என்ன தோழி நீங்க இப்போ சட்னி வகைகள் அப்படின்னா நீங்க எப்படி தோழி பண்ணுவீங்க எதும் சட்னி வகைகள் புதுசா எதும் உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சா உங்க எனக்கு என்னோட கொஞ்சோ நீங்க பகிர்ந்துக்கலாமா
புதிய சட்னி வகை எதும் தெரியாது ஆல்ரெடி எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது வேணா சொல்றே இந்த தக்காளி ச சட்னி அப்பறோ இந்த தேங்கா சட்னி, அது தேங்கா சட் னி நார்மலா பண்ற மாரிதா நம்ம ஆ தேங்காவ அரைச்சு இல்லைனா துருவி அ மிக்சி இருக்கல மிக்சியில போட்டு பொட்டு கடல பச்ச மொளகா அ பூண்டு இஞ்சி கொஞ்சமா போட்டு அதுக்கப்பறோ கொஞ்சமா இது புளி லைட்டா சின்னதா கொஞ்சமா போட்டு அப்பறோ பாத்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்ச போட்டு நல்லா அரைச்சு மீ பண்ணி விட்டு அரைச்சா தக்காளி இது தேங்கா சட்னி அத தாளிச்சிடனு கடுகு இதெல்லா போட்டு வெ அ உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் அதெல்லா போட்டு தாளிச்சுடனு
இப்ப நா பாத்துக்கிட்டீங்கனாக்கா நா பாத்துக்கிட்டே அப்டி னாக்கா நா தேங்கா சட்னி பண்ணுவே தோழி அதாவது நா வந்து இந்த ஒரு தேங்கா சட்னியே நறைய நறைய வித்தியாசம் வித்தியாசமா பண்ணுவே இப்போ தேங்கா ஆமா தேங்கா பச்சமிளகா மட்டு வச்சு உப்பு வச்சு அரைச்சு அது ஒரு தளிப்பு த தேங்கா சட்னி நல்லருக்கு நீங்க வேணா அத நீங்க பயன்படுத்தி பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அ ரெண் டாவது ரெண்டாவது அப்டின்னாக்கா தேங்கா பொட்டு கடல பச்ச மிளகா சின்ன வெங்காயம் வச்சு கொஞ்சமா புளி வச்சு அது ஒரு ச சட்னி அதுக்கும் ஒரு தளி ப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்புல்ல போட்டு தாளிப்பு குடுத்துருவே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேங்கா பச்ச மிளகா ம் இது நிலக்கடலை நிலக்கடலை வச்சு இஞ்சி ஆ சின்ன வெங்காயம் ஒன்னு வச்சுட்டு உப்பு வச்சு அதுக்கு ஒரு தளிப்பு குடுத்துருவே அது நல்லா இருக்கு பாருங்களா நீங்க நீங்க வேணா ஒரு தடவ பயன்படுத்தி தி பாருங்க எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிலக்கடலை வச்சு அரைக்கும்னா அதுவு ஒரு அருமையான சுவையா இருக்கு
ஆமா அது ஒரு இனிப்பு சுவை வரும் கொஞ்ச ஆமா
அதே மாதிரி பாத்தீங்க அப்டின் நா தேங்கா பச்ச மிளகா அல்லது தேங்கா காஞ்ச மிளகா அந்த வரமிளகா இருக்கு இல்லையா அ அ வெங்காயம் புளி அ உப்பு இத வச் சி நம்ம அரைச்சோம்னாக்கா அது வந்து ஒரு கலரா இருக்கு இ அதுக்கும் தாளிப்பு பா த்தீங்க அப்படின்னாக்கா கடுகு உத்தம்பருப்பு கருவேப்பில்ல கொஞ்சோ அ பெருங்காய தூள் சேத்துப்பே
ம்
அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா தேங்கா காஞ்ச கா பச்ச மிளகா இஞ்சி சின்ன வெங்காயம் உப்பு கொஞ்சம் மல்லித்தழ
உம் உம் உம்
அது வச்சு இறப்பே அது வச்சு அரைக்கும் பொழுது அதுக்கு ஒரு தாலிப்ப நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது பொறுத்து ஏன்னா நம்ம தின தோறும் ஒரே மாதிரியான நம்ம வந்துட்டு அரைச்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க முகம் சொளிக்கிறாங்க சோ அதனால நம்ம ஏன்னா வச்சுங்கள அ இதுவே நம்ம தேங்காவே இல்லாம பொட்டுக்கடல இருக்குல்லையா பொட்டு பொட்டுக்கடல சின்ன வெங்காயம் அ பச்ச மிளகா உப்பு இத வச்சு ஒரு சட்னி அரைச்சிட்டு ஆனா இதுல வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும் தோழி் இப்போ நம்ம வந்து இத வந்து தோசைக்கு வந்து சாப்பிடுறத விட இட்லிக்கு சாப்பிட்டம்னாக்கா தா இது வந்து நமக்கு சுவையா இருக்கும் அதனால தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும் அ பொடிங்கவில் ஆகு அப்படி இல்ல அப்படின்னா பொட்டுக்கடல ஆ காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி தேங்க வந்து வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமும் ரெண்டு வெங்காயமும் வச்சு அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் அது வந்து நமக்கு சாப்பிறதுக்கு அதே மாதிரிதா என்னாங்க தாலிப்பு கொடுக்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா
ம்
கடுகு அதிகமா போட்டுக்கோங்க ஏன்னா கடுகு நம்ம வந்து நா எப்பொதுமே ந கடுகு வந்து நா அதிகமா போட்டுப்பேன் என்ன காரணம் அப்படின்னா சாப்பிடும்போது ப்ப ஒரு அந்த சாப்பிடும்பொழுது ஒண்ணு ஒண்ணு இது கிடைக்கும் இல்லையா நம்ம கடு கடிச்சு சாப்பிடும்பொழுது அ அதோட சுவை தனியா இருக்கும் அதனால நா எப்பொழுதுமே நா சட்னி வகைகள் பாத்தீங்கன்னாக்கா கடுகு கொஞ்சம் நா அதிகமா சேர்த்துப்பே அ நீங்க எப்படி புளிவீங்க பண்ணுவங்க
எது
நீங்க எப்படி பண்ணுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனு சட்னி வகைகள்
சட்னி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தக்காளி சட்னி சொல்லலா தக்காளி கார சட்னி அந்த மாதிரி பர்ஸ்ட் வந்து நானு அ பர்ஸ்ட்ட் கொஞ்சம் கடாயில எண்ண ஊத்தி உளுத்த பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூனு கடல பருப்பு ரெண்டு டீஸ்பூனு நல்லா போட்டு வ வதைக்கின பிறகு மொளகா அதுலயே காஞ்ச மொளகா போட்டு நல்லா வதக்கணு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சீரக போடுறதா இருந்தா போடலா அப்படி இல்லன்னா இது கொஞ்சமா இது க வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி நல்லா வதக்குன பிறகு தக்காளி போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா இருந்த போட்ட நல்லா வாசனையா இருக்குக்கு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடனும் வதக்கிட்டு தனியா எடுத்து வச்சுட்டு இன்னொரு இதுல வந்து வேர்க்கடலை ய வதக்கிரனும் வேர்கடல வதக்கிட்டு தோல் நீக்கிட்டு இது மொத்தமா சேர்த்து இந்த இந்த சட்னி அரைச்ச பிறகு வேர் லாஸ்ட்ல தா வேர் கல்ல போட்டு அரைக்கணும் அப்பதா கொஞ்சம் நல்லா அறையும் போட்டு அரைச்சு அது ஒரு வகையான ஒரு டேஸ்ட்டா இருக்கும் நல்லா இருக்கும் அத கூட
ஆ நா வந்து பாத்தீங்கன்னா இப்படி தக்காளி சட்னி அப்படின்னு பாத்தீங்கன்னா அ என்ன ஊ த்திட்டு இப்ப காஞ்ச மிளகா வெங்காயோ தக்காளி பழம் அது வச்சு ஒரு சட்னி அரப்பந்தோழி அத நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச் ச்சு அரச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவே தக்காளி சட்னிபி ற அந்த ஒரு தக்காளி சட்னி ரெண்டாவது எப்டின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவ்து வகையான சட்னி அப்டின்னு பாத்தீங்கன்னா வெங்காயோ தக்காளி பழம் காஞ்ச மிளகா இத மூனையு பச்சையாவே அரப்பே பச்சயாவே அரச்சிட்டு நல்லெண்ண விட்டு நல்லா அத வந்து அதுல போட்டு நம்ம வந்து நல்லா சுண்ட்ற அளவுக்கு நல்லா நம்ம அத என்ன மட்டும் நிறைய சேத்துக்கணு அதுல அதுல செஞ்சுட்டு நம்ம எல்ல நா வந்து சட்னி வகைகளுக்கு எல்லாத்தையுமே நா கல்லு உப்பு தா யூஸ் பண்ணுவே அதாவ் கல்லுப்பு போட்ட எனக்கு என்னவோ ஒரு ஒரு சுவை இருக்கற மாரி நா ஒரு எனக்கு ஒரு ஒரு ஞாபகோனு வச்சுக்கோங்களே ஆ அப் நம்ம வந்து நல்லா வந்து நல்லன்ன ஒத்தி நம்ம செஞ்சோ அப்டின்னாக்கா அது வந்து வீணாவு போகாது அல்லது அது ஒரு சுவையா நல்லா இருக்கு அ அப்புறம் அடுத்தது பாத்தீங்க அப்டின்னா கடலபருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டையு போட்டு நம்ம நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிட்டு அதுலயே நம்ம காஞ்ச மெண்டாக தக்காளி பழம் வெங்காயம் இதெல்லா ஒண்ணு வச்சு காஞ்சமிளகா போட்டுட்ணு அடுத்து வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிற்னு அதையு நல்லா வதக்கிட்டு அது மேலே கருவேப்புள்ள கருவேப்புள்ள வந்து கொஞ்சோ நிறைய சேத்துக்கணு அதுல நல்லா வதங்குனதுக்கு அப்புறோ கருவேப்பில போட்டு அரச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக் த்ர்ரோ இல்லையா நம்ம வந்து கடுகு அதெல்லா போட்டு ஒரு தாலிப்பு கொடுத்துறோ ரெண்டாவ்து பாத்தீங்க அப்டீங்னாக்கா ஆ எண்ண ஊத்தி காஞ்சமிளகா வெங்காயம் ஆ இதெல்லா போட்டுட்டு ஆ தக்காளி பழம் போட்டுட்டு நம்ம இது இப்ப கஷ்ட கருவேப்புள்ள போட்டோல்லையா அதுக்கு பழுது நம்ம மல்லித்தல மட்டு தனியா சேத்துக்கலா சோ மல்லித்தல வச்சு கூட ஒரு சட்னி அதே மாதிரி நீங்ள்ம் வந்து அதுல வந்து நம்ம உழுத்தம் பருப்பு கடல பருப்பு சேத்துக்க வேண்டா மல்லிக்கு ஏன்னா மல்லி நல்லா வாசனையா இருக்கு சோ அதனால நம்ம வந்து உளுத்தம்பருப்பு கடல பருப்பு நம்ம சேத்துக்க வேண்டா ஆ இதுவே உளுத்தம்பருப்பு கட ள்ளப்பருப்பு சேத்துட்டு நம வெங்காயம் தக்காளி பழம் காஞ்ச மிளகாய் இதெல்லா போட்டுட்டு அம் புதினா இருக்குல்லியா புதினா அது கொஞ்சோ நல்லா சீத்து இது தாராளமா அரச்சம்னாக்கா அது இது நம்ம வந்து ஒரே செட்னியா தா செய்ய போறோ ஆனாவ் இலைகள மட்டு நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்க போறோ அவ்ளவுதா இதெல்லா சேத்து நம்ம நல்லா வதக் கிட்டு வதக்கி ஆற வச்சு நம்ம நம்ம செஞ்சோம்னாவே அதுவே ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்குதொழி நீங்களு வந்து கண்டிப்பா அந்த மாரி நீங்க சமச்சு பாருங்க இந்த மாத்ரி செட்
ஆகு நா இது புதுசு கொஞ்சோ ம் ம்
ஆ நம்ம இது நம்ம வந்து பாத்தோ அப்டின்னாக்கா நம்ம ஒரே மாதிரியே சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு ஒரு நாளைக் கி ஒரு சுவையா ஆயிடு நமக்கு பிள்ளைங்களுமே கொஞ்சோ திரும்பி சாப்பிடுவாங்கே அத விட எங்க வீட் எனக்கு ரொம்ப புடி சதுனா அந்த தண்ணி சட்னி ரொம்ப பிடிக்கு அதாவுது பொட்டுக்கடல மெளகா உப்பு சின்னகங்காயோ தரேங் வைக்கிறோ ம் பாருங்க சின்ன வெங்காயம் வந்து நிறைய வைக்கக் கூடாது தண்ணி சட்னி சும்மா ஒரயேரு வெங்காயம் மட்டு வக்கிறோ இதுல ஏன பண்ண காஞ்ச மிளகா வச்சு அரைக்கிறோ இல்லயா தக்காளி சட்னல்ல அதுலயே வந்து து இந்த மல்லித்தல ஆ அதெல்லா வச்சு அரக்கிம் பொழுது காஞ்சமிளகா க்கு பழுது ப பச்ச மிளகா வச்சு அரச்சாலு அதுவும் நல்லாருக்கு
ம் சேரி செரி
அந்தது வேண் ப பீக்கங்கா பீக்கங்கா கேள்விப்பட்டிருக்கீங்ளா தோழி
ஆமா ஆமா பீக்கங்கா ஆமா பீக்கங்கா தோல வச்சு கூட சட்னி பண்றாங்க
ஆ கண்டிப்பா அததா அடுத்து நா சொல்ல வந்த அதேதா என்னன்னா நம்ப வந்து அம் க க இது கடல பருப்பு உளுத்தம்ம்பருப்பு காஞ்ச மெளகா ஆ வெங்காயம் பீக்கங்காத்தோல் தக்காளி பழம் உப்பு இத வச்சு நல்லா வதக்கிட்டு அதுல கொஞ்சொ புளி சேத்து நம்ம அரச்சு அது வந்து பீக்கங்காத்தொவயல் அரைக்க சட்னி அரைக்கும்போது மட்டும் ரொம்ப வந்து நைஸாவு அரைக்க கூடாது ரொம்ப வந்து கொற கொறன்னு அரைக்க கூடாது ஒரு கொஞ்சோ லைட் ம் லேசா எப்டி இருக்கணுனா கொஞ்சம் கொஞ்சம் லேசு கொற கொறப்போட இருக்கணு அப்ப அப்டி இருந்தா அந்த நல்லா இருக்கும் சாப்புடுறதுக்கு அப்பதா வந்து நல்லாருக்கு தாளிப்பும் பாத்தீங்கன்னா தாளிப்பு நம்ம வந்து தாராளமா கடுகு போட் டு நல்லாவே தாளிப்பு குடுத்துக்குலா சோ அ த பாக்க அது சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இன்னு கொஞ்சொ நல்லாருக்கு நா வந்து இப்ப உங்களுக்கு நா நெறைய சட்னி வகைகள் சொல்லிருக்கன் நா நெனைக்கிறே
ம் ஆமாமா நெறைய சொல்லிருக்கீங்க
ஆமா அதனால நீங்க வந்து கண்டிப்பா வந்து கொழந்தைங்களுக்கு வந்தோ இல்ல உங்க கணவருக்கோ இல்ல உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு செஞ்சு பாருங்க அதாவ்து ஒரு நாளைக்கு ஒரு சட்னி நீங்க செய்யும் பொழுது
ஆமா ஆமா கண்டிப்பா செஞ்சு நான் செஞ்சு பாத்துட்டு கண்டிப் பா நான் எப்டி இருக்கு அப்டின்னு நா சொல்றே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நல்லாருக் அடிச்சு சொல்ற கண்டிப்பா நல்லாதா இருக்கு
ஆ அது வந்து அதுவே வந்து இந்த பி இந்த சுண்டக்க இருக் கேள்விப்பட்ருக்கீங்ளா இது சுண்டக்கா இது
சுண்டக்கா ஆமா
ஆ சுண்டக்கா த அ சட்னியு வந்து இந்த மாரிதா சில முறைகள் வரும் நம்ம இன்னொரு தடவ பேசும்பொழுது கண்டிப்பா இந்த சுண்டைக்காய் சட்னிய பத்தி உங்களுக்கு நான் த்தியமா சொல்றே ஏ எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு தோழி நா உங்களுக்கு அப்றமா கால் பண்றே நீங்களு ஃப்ரீயா இருக்குற நேரத்துல எனக்கு அழைப்பு விழலாம்
சேரி சேரி தோழி சேரி நன் ஆ நன்